பேசலாமா ஆஹ் வணக்கம் வணக்கம் பே லாமா
தோழி நல்லா
ஆஹ் ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கிங்களா சாப்பிட்டீங்களா ஆஹ் ஆஹ் இணைப்பு சரியா இருக்கு இணைப்பு சரியா இருக்கு
நல்லது தோழி நல்லது தோழி நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலாம்
இன்னைக்கு திருவிழா பத்தி பேசுவோம் ஏன்னா நம்ம பாரம் பரியம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாத்தீங்கன்னா பண்டிகை பண்டிகைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஊர்ல வந் து ரொம்ப சந்தோஷமா மக்கள் எல்லா கொண்டாடுறது வந்து திருவிழா அது எல்லா பத்தினும் ஆ நம்ம ஒரு ஒரு ஊர்ல ஒரு திருவிழா நடந்துச்சு ஆ அதாவது ஊருக்கு ஊருக்கு பாத்தீங்கன்னா திருவிழா வந்து வந்து கோயில்ல எல்லா மதத்துகாரங்களும் எங்க ஊர்ல திருவிழா கொண்டாடுவாங்க ஃபேமஸ் காண திருவிழா அது
கண்டிப்பா ம் ம்
போய் நாடி அம்மன் அம்மன் நாளே ஆ பதினஞ்சு நாள் திருவிழா ஆ எல்லா மதத்துக்காரங்களும் இப்ப நா முஸ்லீமு ம் அப்டின்னா எங்க ம மதத்துக்காரங்க தான் இங்கே அதிகம் நிப்பாங்க ஆ இல்லா அது எந்த சாதி பா
ஆமா தோழி இப்ப வந்து ஆமா கண்டிப்பா இப்ப இப்ப திருவிழா வந்து அந்த மாரி மாறிடுச்சு முன்னாடி எல்லா வந்து இவங்க தா வரும் இவங்க தா இவங்க தான் எல்லா செய்யணும் அப்டின்ற மாரி இருந்துச்சி இப்ப அப்டியெல்லாம் கிடையாது யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வந்து சாமிய தரிசிச்சுட்டு போலாம் அந்த மாரி வந்து எல்லா மாறிடுச்சு திருவிழா நாளே எங்க ஊர்ல திருவிழா பா நாங்க கொண்டாட போறோம்பா அப்டின்ற மாரி ஒரு உற்சாகம் வந்து ஒரு வேகம் வந்துரும்
இல்ல சில ஊர்ல எல்லா பாத்தீங்கன்னா சில ஊர் எல்லா பாத்தீங்கன்னா மாற்று மதத்துக்காரங்கள சீர் எடுத்துட்டு போவாங்க அந்த ஊர் கோயில் திருவிழாக்கு வந்து சீர் எடுத்து போறாங்க அன்னதானம் செய்றாங்க
கண்ட்டு
ரோட்ல நிக்கிறதுக்கு ஆ ஐஸு மோரு சர்பத்து இது மாரி வெரைட்டி ர இதெல்லா சாப்பாடு எல்
கண்டிப்பா எல்லாருமே எல்லாருமே இப்ப விரும்பி வ விரும்பி பண்ண ஆரம்பிச் டாங்க
ஆ இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வந் து ஒ நடைமுறை வருது இது வந்து ஒரு ஆரோ க்கியமானது ஒரு ச சண்ட சச்சரவு இல்லாம எல்லா ஒற்றுமையா வாழ்றாங் அது மா
கண்டிப்பா
மக்களோட எதிர்பா எங்க ஊர் திருவிழா அப்புடிதா பதுனஞ்சு நாள் நடக்கு ஆ எ எங்க ஊர்ல வந்து பதுனஞ்சு நாள் நடக்கு பதுனஞ்சு நாள்ல ஆ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மண்டாபுடி நடக்கு வெரக வர கரிசி மாலன் ஒன்னு நடக்கு வரகரிசி ச்சுல வந்து மால கோத்து வர கரிசி எவ்ள சின்னமா இருக்கு
ஆமா
வரகரிசி ப வர வர கு அரிசி நம்ம கேழ்வரகு இருக்குல்ல அது மாரி இருக்கு அந்த வரகரிசி அந்த வரகரிசில மால கோப்பாங்க ஆ மால போட்டு அ அ து வந்து கிளி கொண்டேய் போடு அந்த தேருக்கு மாலைய சாமிக்கி அ அது வந்து ஒரு நாள் ஆ ஒரு நாள் நைட்டு நடக்கு அந்த தேர் மேல இருக்கேற சாமிக்கு வந்து கிளி கொண்டேய் போடு அது கிளிய வந்து ஆப்பரேட் பண்றது வந்து இங்க கீழ நம்மளால ஒரு மனுசந்தா பண்ணுவாங்க அது ஒரு விமர் சையா நடக்கு அது அ த்து வந்து வெண்ணெய் தாலின் ஒன் நடக்கு வெண்ண தாலின் ஒன் ந நடக்கும் வெண்ணத்தாலி அப்படின்னா சாமி வந்து சாமி இடுப்புல வந்து கொடம் இருக்கும் அந்த கொடத்தை எடுத்துக்கிட்டு து ஊர் முலுக் க அப்டியே சுத்தி வரும் தெருவுள தெருவு ஒவ்வொரு இது அப்பல்லா ஊர் ஃபுல்லா சுத்தி வரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் அதுல வெண்ண போடுவாங்க நேந்துகிடுச் சு வெண்ண போடுவாங்க அந்த வெண்ண பாத்தீங்கன்னா கொடத்த நெரம்பி கீழ வடியும் ஆ அது இது வெண்ணத்தாலின்னு ஒன்னு நடக்கும் ஆ வெண்ணத்தாலின்னு நடக்கும் அப்புறம் ஒரு நாள் காவடி நடக்கும் ஆ
பற்றேன் நம் நம்ம நார்மலா திருவிலானா என்ன என்ன மாரி இருக்கும் கொடி ஏத்துவாங்க உத்தரவு கேப்பாங்க கொடியேத் துவாங்க அது ஒரு ரெண் நாலு நாள் வந்து அம்மன் வந்து அலங்கரி சில அத விட சுத் த்தி வரும் அப்புறம் தேர் திருவிழா இருக்கும் பொங்கல் இருக்கும் அந்த மாரி வந்து ஒரு எல்லா ஊர்லயுமே அது வித்தியாச போடுவோம்ல ஒரு ஊர்ல இந்த மாரி ஒரு நடைமுறை இருக் அடுத்த ஊர்ல வந்து வேற மாரி ஒரு நடைமுறை இருக்கும் இந்த இந்த மாரி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஊருக்கு ஊரு வந்து அது வந்து வித்தியாசப்படும் இல்லையா
ஆ ஆமா ஆமா அது மாதிரி வந்து ஒரு நாள் வந்து க ஆ ஒரு நாள் பாத்தீங்கன்னா காவடி காவடி ஃபுல்லா ஒரு நாள் இருக்கும் மாவலுக்கு ஏத் துதல் இருக்கும் மாவிளக்கு ஃபுல்லா ஒரு நாள் இருக்கும் இது மாரி எல்லா மண்டாபடியும் முடிஞ்சு காவடி மா மாவிளக்கு எல்லாம் முடிஞ்சு ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா தேரோட்டன்னு வப்பாங்க அது
ஆமா தேரோட்டம் எப்டின்னா கண்டிப்பா எல்லா திருவிலாலயுமே அந்த தேரோட்டம் இருக்கும் தேர் ஆரம்பிச்சு கொண்டு வந்து ஒவ்வொரு ரதவீதியா
ஆ எங்க ஊர்ல தேரோட்டோ வி டிஃப்ரெண்ட்டா இருக்கு எப்பிடி இருக்குன்னா மொத நாள் வந்து மூணு மணிக்கு வேட்டு போட் ட்டு ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சி நாலு தெருவத்த த்தா சுத்தும் அதாவது நாலு தெரு டவுனு நாலு தெ அந்த கடத்தறவதா சுத்துவோ அத் ஒரு ஒரு அர கிலோமீட்டரு வந்து அர கிலோமீட்டருயில்ல ஒரு நூறு மீட்டருவர்றதுக்கே அர நாள் பொழுதாயிரு
பெரி ஓ அவ்ளோ அளோ நேரமாவு அவ்ளோ தாமதமாவுமா
ஆ அவ்ளோ
இங்ககேய் நடக்கோ இங்கெய் இங்கெய் நடக்கோ இங்கயே நடக்கோ அந்த மாரி நீங்க சொல்ற மாரி கண்டிப்பா வந்து அந்த கூட்ட நெரிசல் இருக்கு அது போக அது அதது இழுத்துட்டு வரவங்க இதெல்லாமே வந்து அந்த எங்க எங்க எங்க ஊர்ல எப்பிடி அப்பிடின்னா வந்து தேர் இழுக்க ஆரமிப்பாங்க ஆரம்பிச்சி அது பாதி தூரோ ஒரு ரதவீதிவர்றாங்க அப் ப்பிடின்னா வந்து அந்த ஒரு நேர கணக்குயிருக்கு இந்த நேரத்துகுள்ள எவ்ளோ தூரோ வருதோ அந்த எடத்துலயே நிப் - ப்பாட்டிருவாங்க அந்த எடத்துலயே நிப்பாட்டிட்டு அங்க இருந்து திரும்ப அதுக்கடுத் த்த நாள் ஆரமிப்பாங்க அந்த மாதிரி அந்த மாரி அந்த நாலு ரதவீதிய சுத்தி நெலை த்திவர்ற மாரி
ந்து ஹைட்டு பாத்தீங்கன்னா ஆ அதாவது மூணு மாடிக்கு மேல மூணு மாடி எவ்வளவு ஹைட் இருக்கு மூணு மாடி எவ்ள ஒயரோ இருக்கோ அதுக்கு மேலயிருக்கோ அந்த ஒயரோ எரநூத்தி அறுவதுடன்னு வெயிட்டா வெயிட்டு அதோட எட வந்து எரநூத்தி அ ப்பது ஆ அத வந் தி என்னன்னுவாங்க ச ஆ அந்த சங்கிலியாலதா இழுப்பாங்க சங்கிலி மாரி இருக்கோ அந்த சங்கிலி பாத்தீங்கன்னா அ நல்லவ்வோ தடிமமாருக்கோ அந்த சங்கிலி நம்ம ஒரு ஒரு பத்து பேர் சேர்ந்து கூட நம்மளால தூக்க முடியாது அவ்ளோ ஒரு நூறு பேர் சேர்ந்து அந்த சங்கிலிய இழு த்து கொண்டு வந்து ஒரு எடத்துலப் போட்டு மறு த்தி மறுநாள் சிய்யேயே சுத்தி மறுநாள் கொனாந்துவுடுவாங்க ஆ அதுக்கப்புறோ வந்து வாத்தீங்கன்னா மறுநாள் என்னண்ணுவாங்க அ தேர கொண்டு போயி அந்த சாமிய கொண்டு போயி ஒரு எடத்துல வெக்கப் போவாங் க. அதுக்கு முத்து பல்லாக்குன்னு ஒன்னு செய்வாங்க. முத்து பல்லாக்குன்னு ஒன்னு வெப்பாங்க. ஆ முத்து பல்லாக்கு. அந்த ச வெச்சுட்டு ஆ முத்து பல்லாக்குன்னு வெச்சு அதுவு ஒரு நாள் வைக்கு. அதுக்கப்புறோ என்ன பண்ணுவாங்கனா தேர சாமிய வந்து கோட்டை கரு போறதுன்னு ஒரு இருக்கு கோட்டைக்கு அனுப்புவாங்க. கோட்டைக்கு கொண்டு போயி அங்க கோட்ட இருக்கு சாமி அப்போ ஐம்பொன் ப கல இது இது செல அது அதுல கோட்டையில கொண்டு போய் ப த்தரமா வைக்கயில என்ன பண்ணுவாங்க இத கொண்டு போய் ஊஞ்சல்ல வ ச்சு ஆட்டிவிட்டுட் டு வருவாங்க அந்த ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு மறு வருஷோ நாங்க போய் அந்த செலய எடுக்கிற வரையு அந்த ஊஞ்சல் ஆடிட்ருக்கு
அப்டியா ஓ ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரொம்ப புது மையா இருக்கு நானு கேள்விப்பட்டிருக்கே அந்த ஒடம்பு வலிக்குன்னு சொல்லி அத ஊஞ்சல் ஆட் டுவாங்க சாமிக்கு வந்து சாமி சுத்தி வர்றதுல அலுப்பா இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஊஞ்சல் ஆட்டி அத தூங்க வப்பாங்க அப்டின்ற மாதிரி கேள்வி பட்ருக்கே பட் ஆனா நீங்க அடுத்த வர்ஷோ வரைக்
ஆ அந்த அந்த ஊஞ்சல்ல வச்சு ஆட்டிட்டு வர்றது மறு வர்ஷோ வரையு அந்த ஊ ஞ்சல்ல ஆடிட்ருக்கு இது வந்து எங்க ஊரோட சிறப்பு இது வந்து திருவிழா வந்து எங்களோட ஊரோ ட திருவிழா அ எல்லை காத்து எல்லை காத்த அம்மன்னு சொல்லுவாங்க ஆ நாடியம்மன் அது சொல்வாங்க நெறய திருவிழா நடந்தாலு எங்க ஊரு மக்கள் எங்க ஊர்ல எங்கெங்கயோ இரு ப்பாங்க வெளிநாட்ல இருப்பாங்க வெளியூர்ல வே ங்க வெளி மாநிலத்துல வேல பாப்பாங்க புள்ளைங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கு எ சொ ந்தகாரவுங்க நம்மளுக்கு தெரி்ஞ்சவங்க நம்ம சொந்தக்காரவங்க எல்லாரையும் வர ச்சொல்லிருவாங்க இந்த
கண்டிப்பா அந்த திருவிழானாலே திருவிநாளாலே அதான சிறப்பு இல்ல திருவிநாளே அது தான சி
ம் இன்னொன்னு என்னன்னா காப்பு காப்பு க அ அது இன்னொன்னு என்னனா காப்பு கட்டையில இருந்தொம்னா காப்பு அறுக்கயில இங்க இருக்கணு அப்புடின்னு ஒரு ந டமுறை இருக்கு அந்த ஊர் கோயில் திருவிழால காப்பு கட்டி ஆ அதுனால என்ன பண்ணிருவா னானா காப்பு அறுக்க அ போனாலு வந்துரணு அந்த காப்பு அறுக்குறப்ப இங்க வந்துரணு அப்புடிங்கற ஒரு நடமு ற எங்க ஊர்ல இருக்கு அது மாரி வந்து காப்பு கட்டிட்டாங்கனா அ அசைவொ சாப்டமாட்டாங்க சைவொ மட்டுந்தா சாப்டுவாங்க அது மாரி நல்ல ஒற்றுமையா எங்க ஊர்ல வாழ்வாங்க
அந்த மாரி வழிமுறை ஆமா அந்த மாரி வழிமுறை நறையா இருக்கு எங்க ஊர்ல இதே மாரிதா நா சொன்ன மாரி வந்து அந்த உத்தரவு கேக்குறதா இரு க்கட்டு உத்தரவு கேக்கறதா இருக்கட் டு அதுலருந்து வந்து சாமிக்கு கொடி ஏத்துறதா இருக்கட்டு சாமிக்கு கொடி ஏத்துனதுக்கப்றோ ஊர்ல இருந்து வெள்ல போ கூடாது அந்த அசைவ சாப்டக்குடாது நம்ம இதா இருக்கனு அந்த மாரி நீங்க சொன்ன மாரி எனக்கு வந்து அக்னி சட்டின் சொல்லுவாங்க அப்றோ ஆயிரம் கண் விளக்கு அப்டின் சொல்லுவாங்க அந்த மண் பானைல வந்து ஓட்ட ஓட்டயா இரு க்கு உள்ள வெளக்கு இருக்கு அத வந்து தலைல வச்சுட்டு ஆ எல்லா எல்லா எடத்தையு ஒங்க வீட்லருந்து கொண்டு வந்து அம்மனுக்கு செலுத்துவாங்க அந்த மாரி நே த்திகடன் செலுத்துவாங்க அந்த மாரி வந்து ஒவ்வொருத்தர் வந்து வேண்டுதல் செலுத்துறதாருக்கட்டு அப்பறொ சட்டி சட்டி அக்னி சட்டி தூக்கிட்டு போறதா இருக்கட்டு அது ஒரு திருவிழாவா இரு
ஆ அக்னி சட்டி தூக்குறல்லா அதல்லா இருக்கு இங்க காளி காளி கோயில்னு ஒன்னுருக்கு அதுல வந்து பாத்தீங்கனா அக்னி சட்டி தூக்குவாங்க தீ மிதிப்பாங்க
தீ மிதிப்பாங்க அப்பறொ அம்மனுக்கு அம்மனுக்கு பொங்கல் வைக்கிறதா இருக்கு அம்மனுக் கு பொங்கல்ருக் கு அதுகடுத்த மறுநாள் வந்து கவுறு குத்துன் சொல்லி அது போக வந்து மறுநாள் வந்து கவுறு குத்துன் இருக்கு ம் நா சொல்லவா கவுறு குத்துன் ஒன்னு இரு கதுல என்ன பண்ணுன்னா வேஸ் ஷம் போட்டு வேஷம் போட்டு வேப்பிலய எடுத்துட்டு சாமிய நெனச்சு சாமிக்கு அந்த பாட்டு பாடி அத கொண்டு போய் சாமிக்கு வந்து அத செலுத்திட்டு வருவாங்க அந்த வேப்பிலய நம்ம கையில கொண்டு போன வேப்பிலய வந்து அது செலுத்தி அந்த இடத்ல உருண்டுட்டு வந்தா நம்ம ஒடம்புல இருக்க எல்லாமே சரியாகு அப்டின்ற அளவுல்ல இரு க்கு நோயா இருக்கட்டு நம்மள வந்து பாத்துக்கு அப்டின்ற மாரி ஐதீகொ இருக்கு அத வந்து கவுரு குத்துன் சொல்லுவாங்க
அ இன்னொன்னு வந்து எங்க ஊரு சைடு இன்னொன்னு எங்க ஊரு சைடு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுக்கு பானையில பொங்க வெப்பாங்க அடுக்கு பானை அதுல என்ன ஹைலைட்னா பத் பத்து பான வச்சிருப்பாங்க கீ பானைல வந்து கீ பானைல ஆ ஆ பத்து பத்து பான மண்பான அடிக்கிருப்பாங்க அது பாத்தீங்கன்னா பத்தாவது பானையில்ல பொங்கல் இருக்கு க்கு பத்தாவது பானையிலதா பொங்கல் வச்சு கீழ உள்ள பானைல்லா தண்ணி தா இருக்கு ஆனா அடுப்புக்கு கீழ தா எரியு பத்தாவது பான பொங்கு
ஆ
ஆ அப்டிய யெல்லா இருக்கு ஆ அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து அந்த மக்கள் சாமி கும்பிடுவாங்க அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுக்கு பானய வச்சு கும்புடு ஓ அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது
அப்ப அந்த கீழ அந்த கீழ இருந்து கீழ இருந்து அந்த ஒம்போது பான அது புள்ளா தண்ணி இருக்குமா
ஆ தண்ணி இருக்கு பத்தாவது பானைல்லா தா தண்ணி அரிசி வெள்ளோ எல்லா போட்டு பொங்குவாங்க பான நம்ம சின்ன சின்ன மண்பான இருக்கு இல்ல அந்த மண்பான அவுங்க நாங்கள் நாங்கல்லா போய் இது ஒரு வேடிக்கையா பார்போ அப்ப கேக்கையில சொன்னா எங்க சாமி சத்தியத்துக்கு ஆ நாங்க ந்து எங்க சாமி எங்களுக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நாங்க பொங்க வெப்போ எங்க சாமி வந்து எங்களுக்கு அத வந்து பொங்க வச்சு குடுக்கு இதுல கொற பொங்கலைன்னா அது கொற இருக்கு ஏதோன்னு காட்டி குடுத்துரு அப்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி டிஃரெண்டான ஒரு இதெல்லா இருக்கு
அது மாரி நெறயா இருக்கு ஒவ்வொரு ஊர்ல வந்து அது ஒவ்வொரு இதா வெறும் படுதுன்னா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது நா இப்பதா கேள்விப்பற்ற ரொம்ப சந்தோஷோ ரொம்ப நன் றி நீங்க இத எனக்கு பயிர்ந்ததற்கு நம்மளோட நேரம் முடிந்தது தோழி இன்னொரு அழைப்புல பேஸ்
ஆ ஆ நன்றி நன்றி